வணக்கம் தோழி
ம் யாம் அப்றம் நல்லாருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ம்
அதாவ்து போன அழைப்புல சொல்லியிருந்திங்கல்ல உங்க வீட்ல விருந்தாளி வந்தா போ மாட்டாங்க
ஆமா ஆமாங் தோழி
இப்போ உள்ள விருந்தாளிங்கல்லா அப்டிதா ஆ கேக்குது தோழி
ஆ அடா ஆமாங் தோழி அது வந்து எப்டின்னா நமக்கு அவங் கூட பேசறது பழகுறது அவிங்க வீட்டுக்கு வர்றது எனக்கு சந்தோஷந்தா ஆனா வேல செய்யும்போது மட்டு காண்டா இருக்கு கடுப்பா இருக்கு என்னடா ம் நாம என்னமோ சொல்லப் போனா எனக்கு ஓப்பபோனா சொல்லப்போனா எதோ நம்ம வேலக்காரி மாரி உக்காந்து நம்மோ வந்து சாப்பா சமச்சு போட்டு அவுயின்னி சாப்புட்டா அதுக்கூ ஒரு கொற சொல்லுவாங்க எதுமே பேசாம சாப்ட்டா கூட சந்தோஷப்பட்டுப்ப ஓகே அவ வேல முடிஞ்சு நம்ம கடம முடிஞ்சிருச்சு அப்டின்றான் அதுக்கூ ஒரு கொற சொல்லுவாங்க பாரு அப்பிடிதா காண்டாவு ஐயோ எதுக்குடா சம ச்சோ கம்முனு ஆட்ரே போட்ருக்லாமோ
ஆமா ஆமா கண்டிப்பா
ம் அதுவு சொல்லிட்டு வந்தா கூட ஒரு ஒரு சில நாள்ல வந்து வீட்ல சொல்லிட்டு வருவாங்கள இந்த மாரி நாங்க அங்குட் டு எங்குளுக்கு வேலையா இருக்கு நாங்க அங்க வருவோ வாரோ வந்து ஒரு ரெண் நாள் இருப்போ அப் அந்த மாரி சொல்லிட்டா அது தகுந்த மாரி எதாது ரெடி பண்ணிர்வோ எப்டினா அதுக்கான காயி அதுக்கான இன்னிக்கு இன்னிக் கின்ன இது பண்ணிக்லா நாளைக்கு அது பண்ணிக்லானு எதாது முன்னாடியே ரெடி பண்ணிர்வோ யோிச்சு எதாது வா வாய்ங்வச்சுர்வோ ஆனா திடுதிப்புன்னு வந்து சொல்லாம் கொள்ளாம வந்து நிப்பாங்க பாருங்க வீட்ல ஒன்னு இரு காது ஒன்னு பண்ண முடியாது பே அதுவுலாம
பழைய காலத்துலயே எல்லாரு வந்து தங்குவாங்க விருந்தாளிகலா அடிக்கடி வருவாங்க ஆனா இப்போ உள்ள காலத்தில பாத்திகனா யாருமே அவ்ளோ வரவு மாட்டாங்க
ஆமா அவுங்ளுக்கு எதாது விஷேசோ எதாது சொல்லணுனா வருவாங்க ம் ம் ஆனா எங்க வீட்ல அப்புடியே ஆப்போசிட்டுங்க அப்பா அந்த காஸ்ல எப்டியோ அப்டிதா வந்தாங்கனா ஒரு ஒரு வாரோ ரெண் டு ஓர்வந் தங்கிருவாங்கே வந்து இருப்பாங்க அவரு அங்க வாட்டுக்கு போவாய்ங்க திடு துப்புன்னு வருவாய்ங்க நாங்க வா எப்டி சொல்றது ஒரு சில பேர் அத எப்டி சொல்வாங்க தெர்மா அந்த நெறைய பேர் வந்து எப்டினா பணங்காசுனால வருவாங்கப்பா வந்து பேஸ்வாங்க நல்லா ஒரு குளோஸா இருப்பாங்க
சரிங்
பணோ அதா அதா பணோ இல்ல அப்டின்னா கூட அப்டியே கொஞ்சோ கட் பண்ணிருவாங்கே பேச்சுவார்த்தேலா அது ரொம்பக்கா அது ஒரு எப்டினா நம்ம ரிலேட்டிவ் சொந்தகாரங்களா இருப்போ ஒரு பங்க்ஷன்னா நம்ம அவிங்க போற இதுக்குதா நம்ளு போவோ ஆ அ து இர்கே ஒரு மாரி இருக்கு அவுங்கல இங்கெல்லாம் பாக்குறோ அப்டிங்கிற மாரி ஆய்ரு அது ஒரே மாரி இர்ந்துக்குணும்பா இப்ப வந்து எப்டினா நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்தீங்னா நாங்க ஒங்வீட்டுக்கு வரோ அது வந்து மரியாத
ஆமா ஆமா
வேலே ஒரு ஒரு விசேஷ் துக்கு நீங்க வந்து எண்ணிய மதுச்சு நீங்க கூப்புறீங்னா நாங்க உங்கே உங்கமா உங்க வீட்டு விசேஷ்த்துக்கு நாங்க வரோ அந்த அது வந்து ஒரு மரியாதைக்காக வரது ஆனா வந்து பண த்த வச்சாதா நாங்க நீங்க இவுளோ பண்றீங்க அப்பதா உங்க கூட ரொம்போ குளோஸா பேசுவே சிரிப்பே வளயாடி இது பண்ணுவே நீ வேனா சும்மா பேருக்கு மட்டு வாங்க அப்டின்ட்டு போனா எப்டி நம்ம வீட்டு பங்க்ஷனுக் கூப்ட்டப்ப அவிங்க வர்ல அவுங் பங்க்ஷன் அப்ப நாம் மட்டு எப்டி போ முடியு இல்லயா இப்ப இருக்குற மக்களுமு சரியில்ல எல்லாமே சரியில்ல
இப்போ எல்லா பண இருந்தாதா வந்து பழகுவாங்க பணோ இல்லாட்டா ச்சி போ அப்டி விட்ருவாங்க
எப்டின்னா ஒரு கடமைக்கு பேருக்கு அ நம்ம சொல்லலயேன்னு ஒரு வார்த்த யாரு வரக்கூடாது அப்டின்க்காக
உம்
இதுதா ஃபேட்டு் இப்ப இருக்கிற காலகட்டத்துல அப்டிதா நட க்குது சரி ஓகே ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கொண இல்ல உண்மயா இருந்துட்டு போங்க ஓகே அவ்ளோதா இதுக்கு மேல வந்து நம்ம போயிட்டு உம் போயிட்டு பேசிட்டு கேட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு அதெல்லா நமக்கு ஆகாது புடிச்சா பேசு புடிக்கலையா பேசாதே அவ்ளோதா என்னங்க
இல்ல புடிச்சா பேசணு இல்லாட்ட பேச வேண்டா
அம்மா தேவையில்லாத எது சண்ட அட எங்க எப்டின்னா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க எங்க வீட்டு லைன்ல அப்டித்தா ஒருத்தங்க இப்பாங்க அவங்க அப்டிதா சாய்யொ நாங்க சண்டையே போட மாட்டோம்பா பேச எப்டின்னா நல்லா குளோஸா ருப்போ திடீர்னு அவங்க பேசாம இருப்பாங்க நாங்கலு பேசாம சண்டேயே இருக்காது
அ எப்படினாலு பேச க்குறங்க அப்ப அவங்க கூட பணம் இருக்குமா ருக்கும்
உம் அது எப் எப்டினா அவங்க காரியொ ஆகணுனா பேசுவாங்க இல்ல பேச மாட்
ஆமா சில சொந்தக்காரங்களே இப்டிதா
உம் ஆனா எனக்கு அது ஓகேவாதா இருக்கு எப்டின்னா ஆ நீ பேசினா நா உங்கிட்ட பேசுறே நீ பேசலையா நானும் பேசல நம்ம வந்து ஏ பேசலன்னு கேக்க போறதில்ல அம்ம அம்ம அம அதேதா அதேதா இப்ப வந்து நம்மகிட்ட ஒரு காரியொ ஆகணு ஏதாது வேணு ஏதாது நா வந்து பண்ணணு பிளேவரா பண்ணணு அப்டிங்கன்னா ஓகே பேசுவாங்க வந்து அவங்களாவே வருவாங்க வான்டடா அவங்களா பேசுவாங்கெ இதுவே நம்ம இப்போ நம்ம வந்து நார்மளா எப்பவு போலதா இருப்போ நம்ம எப்டின்னா நம்ம வேல உண்டு வீடு உண்டு பாக்றதுக்கே கரெக்டா இருக்கு நம்ம வீட்டு பொழப்பே பெரும் பொழப்பா இருக்கு அத பாக்கவே கரட்டா இருக்கு க்கு இதுல வேற அவிங்க வேற அவங்களுக்கு வேல இல்லன்னா இந்த பக்க எட்டி கூட பாக்க மாட்டாங்க
வாங்க மாட்டாங்க நீங்க யாரோ நா யாரோ
அம்மா அதேதா எப்டியொ ஒவ்வொருத்திங் ஒவ்வொரு மனுசனுங்க அததல கால இப்பல்லா மாறிரு
எல்லா மாறிடுச்சு முன்னாடில்லா ஒரு வீட்டுக்குள்ள எத்தின பேர் ருப்பாங்க
ம் எங்க அம்மா அப்பா காலத்துல என்னா சொல்வாரு அவங்க ஸ்கூல் போகும்போது அப்பா ல்லா ஸ்கூல் போகும்போது எங்க பாட்டி இருக்காங்கள அப்பாவோட அம்மா அவிங்களா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சோளச்சோறு கம்மஞ் சோறு இதுதா ஆக்குவாங்களா சாப்பாடு அரிசின்னா ஆ இந்த மாரி விஷ்யாச பங்க்ஷன் டைம் இருக்குல்ல இந்த மாரி திருவிழா ஆ தீபாவளி பொங்கல் இந்த மாரி விஷ்யாச நாள்லா இருக்குல்ல
ம் ஆமா
அந்த மாரி நாள்ல மட்டுந்தா சாப்பாடு ஆக்குவாங்களா மீதி நாள் எல்லாமே கம்மஞ்சோறு கம்புச்சோறு
இந்த பழைய சாப்பாடுங்க நல்லா உம்
பழைய சாப்ட்லா கெடையாது அந்த ஏதோ அந்த கேள்வரகு
ஆமாமாங்குது இது நா என் இது சொல்லுவாங்கலே டக்குன்னு வரவும் மாட்டேங்குது
ஆ
தானிய சாப்பாடுதானே
கால்லே ஆமா தானிய சாப்பாடு அப்புறம் கோதுமைக்களி கேவுரு களி அது மாரி சாப்பிடுவாங்களா எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா காமெடியா சொல்லுவாரு அவரு ஸ்கூல் போய்ட்டு வரும்போது சா அவு அப்பல்லாம் வந்து சாப்பாடு இப்ப களினா நம்ம கரைச்சிதானே இது பண்ணுவோ இப்ப கம்புனா பாருங்ளே அது தண்ணி ஊத்தி கரைச்சு தயிர் ஊத்தி கரைச்சு தானே சாப்பிடுவோம் அந்த மாரி சாப்பிட்டு அப்பல்லாம் வந்து குழந்தைனாம் அப்பறம் ஒரு அஞ்சு ஓ சாரி ஒரு அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்கன்னா எப்டி இருப்பாங்க அந்த வயசுலல்லாம் சாப்பிட்டு விளையாட ஓடுவாங்களாம் விளையாறக்கு வேகமா ஓடும் போது வயிற்றுக்கு வந்து ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குமா அது தண்ணி சவுண்ட் கேக்குல தண்ணி சவுண்டுப்பா த எ சம ஏஸ் சாப்பிட்டோம் சாப்டா அந்த தண்ணீருக்குள்ள வைத்துக்குள்ள அந்த கரைச்சு குடிச்ச அந்த தண்ணீருக்குள்ள ஓட ஓட டெங்கு டெங்கு டெங்குன்னு சவுண்டு கேட்டுட்டே
ம்
வயிறு வேற ஃபுல்லாஉப்பி நான் அப்பதான் சாப்ட்ட வயிறு ஃபுல்லாயிரும்ல ஃபுல்லா இருக்குமா இங்க வந்து ஒரு எப் எப்படா ஸ்கூல் விடுவாங்கன்ட்டு பசியில வந்து மொத சாப்பிட்டு சாப்பிட்டு ஓடுணும் ஓடுவாங்களாம் விளையாறதுக்கு அந்த காலத்துல வந்து ஏதோ நெல்லு அங்க அங்க எல்லா குமிச்சு வச்சிருப்பாங்கள்ள வைக்க பில்லு அந்த மாரி நெல்லு குமிச்சுருப்பாங்கலா
அந்த காலத்துலயு என்ன இது அதெல்லாம் பாக்கலாம் இந்த காலத்துலதான் ஒன்னும் பாக்க முடில
ஏய் நா ஏ காலத்திலயே பாக்க முல்லப்பா இதுல எங்க அ என் பைய காலத் துலல்லாம் பாக்குறது
எங்கக்கா ஜென்ரேஷன் எல்லாம் மாறில கிடக்கு
ஐ திங்க் நான் இப்பதான் என் பையன்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இதுதான் நெல்லுச்செடி இதுதான் நெல்லு ஒரு
யார் கேட்பாங்க அப்டின்னா என்னது கேட்பாங்க
ஆமா இவருக்கு தெரில நா காட்டுறேன் கா இவளுக்கு நாங்க அதா அப்ப எப்டின்னா நாங்க இன்னொரு வழி ரெண்டு வழி இருக்கு ஒரு வழி சைடுல போனா வயல் இருக்கு வயல் அந்த நெல்லு இதெல்லா போடுவாங்க அந்த சைடு இரு க்கு இன்னொரு பக்கோ வந்து நார்மல் நம்ம சிட்டி ரோடு இருக்குல பைபாஸ் ரோடு அந்த மாரி ரோடு இருக்கு நான் வேனுக்குனே இந்தன இந்த தொழில தான் நாங்க கூப்ட்டு போறது அப்பதான் வந்து ந நறைய இது பாப்பான் கொக்கு மயில் எல்லாம் இருக்கும் அந்த இதெல்லாம் பொறுக்கி சாப்படுறதுக்கெல்லாம் வரும்ல நெல்லுன்னா அதுக்குள்ள இந்த மயில் எல்லாம் வரும்ல ஆ ஆ
எந்த சைடா
ஆ ஏதாவது தானிய கம்பு பூக்கா ஆ கம்பு இதெல்லா போடுவாங்க அப்பரோ சூரியகாந்தி எல்லா போட்டுருந்தாங்கனா வரு அப்ப வரும்போது அணிலு நீ இது மயிலு கொக்கு அப்பறோ மாடு அங்க அங்க நிருத்தி வச்சிருப்பாங்க இந்த இதெல்லாம் வந்து வேனுக்குனே உன்ன கூட்டு போய்ட்டு காட்டுறது அப்பறம் பம்பு செட்டு அந்த தண்ணி அந்த, ஃபோர்ஸா வருல்ல பம்புல்ல இந்த அந்த தண்ணி இதெல்லா வந்து அவனுக்கு இப்பல இருந்தே கொஞ்சோ கொஞ்சமா பழக்கிட்டு இருக்கோ அப்பறோ ஒரு டைம் கொண்டுபோயி என்ன பண்டோனா வயல்லு ஓரத்துல வாக்யா வரப்பு வாக்யா வரப்பு இல்ல அதென்னவோ வரப்பு மாரி கட்டுவாங்கள தண்ணி பாய்ச்சறதுக்கு இந்த வயல்ல இருந்து அடுத்த வயலுக்கு அப்டின்னு
ஆமா ஆமா
ஆ அந்த மாரி கட்டிருக்கிற எடத்துல எல்லா தண்ணி விடுவாங்க அதுக்குள்ளனா அந்த ஒரு சீசன் டைம் எல்லா நண்டெல்லா இருக்கோ வந்து ஒரு டைம் விட்டுட்டோ அவனுக்கு சளி புடிக்குந்தா இருந்தாலு நா விட்டுட்டே பரவால்ல பழகுட்டோ அப்டின்னு ஒரு டைம்ப்ப புடிக்கறேட்டு நண்ட பிடிக்கறேன்ட்டு புடிச்சு இவன் இவன் புடிக்க போனா நண்டு இவங்கன புடிச்சிருச்சு. பாவோ பய புள்ள கத்து கத்துன்னு கத்திட்டா பயந்துகிட்டா அதுக்கப்பறோ புர்றானா புடிக்கவே மாட்டிக்கரா அப்ப பயோ வந்துச்சு அதுதா ஆ அதுவு குட்டி நண்டு தா பெருசு கெடையாது. ச்சுமா குட்டி தா கையெல்லா காயம் ஆகல ஒண்ணும் ஆகல ஆனா இவன் பயந்து அக்கா இவன போய் இவன் எப்படின்னா பயோ இல்லாம புடிக்கதா போனா அது கடசில பாத்தா அது வந்து இவன புடிச்சிருச்சு
பயோ வந்துட்டு சரி
ம் அதா பய தேசி சாருக்கு அதுல இருந்து இப்ப வேடிக்க மட்டுந்தா பாக்குறது நண்டு பிடிக்க போனம்னா பாக்கற அப்பப்ப சளி பிடிச்சா நாங்க நண்டுபிடிச்சு ந்த வயல் நல்லன்னா கொஞ்சோ நல்லது
ம் ம் இப்ப உள்ள செலப்புள்ளல்லா ஆனா வந்து பூ ச்சியே அசால்ட்டா கைல பிடிக்காங்க நம்மல்லா பூச்சிங்கல்லா பயோ
அட எங்க வீட்லியுமே பா அவரு எங்க வீட்டுக்காரைங்க வந்து பூச்சின்னா என்னய கூப்பிட்டு தா அடிக்க சொல்லுவாங்க அட எறும்பு ல்ல எனக்கு பெரிய எறும்பு கட்ட எறும்பா ஏதோ வரும்ல அதுக்கே என்னைய கூப்டு தா அடிக்க சொல்லுவாங்க ஆனா ஏ பையே அழகா அப்டியே கால்ல மிதிச்சி
ஆமா ஆமா நம்மளுக்கெல்லா பயமா இருக்கும் ஓ எனக்கு பாச்சான கண்டாலே பயமா இருக்கு.
அய்யயோ அது வேற ஒரு பக்கம் பறக்குமே பறந்து பறந்து வருமே ம் சரிங்க தோழி ஒங்கள்ட்ட பேசினது மிக்க நன் ச்சி ரொம்ப மகிழ்ச்சி ம் நன்றி
ம் உடலா தோழி
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி தோழி
ஆ செரி தோழி